சொல்லு ப்ரோ ஆ கேக்குது ப்ரோ
ஆ என்னா ப்ரோ பண்றீங்க?
இங்க சும்மாதான் ப்ரோ இங்கதான் ப்ரோ இருக்கன்
ம் ம் சொல்லு ப்ரோ எதாச்சும அவன் சும்மா
படிக்கறன்னு சொல்லிட்டு இருந்தீங்க
ம் சும்மா லைய்ங் ப்ரோ படுத்துட்டு இருக்கன்
ஆம் ப்ரோ ஆம் ப்ரோ
வெறுப்பா இருக்குது இப்ப வீட்ல இருக்கறதுக்கு
ஏன் ப்ரோ நா எல்லா வீட்ல இருந்தா ஜாலியா இருப்பன் ப்ரோ
இப்ப நா எப்டி சொல்றது வீட்ல இருந்தா வெ சுத்தறது ஜாலியாதா இருக்கு இந்த மாரி வீட்ல இருந்தா எதுமே கத்துக்க முடியலேன்னு வெறுப்பாருக்குதுன்னு சொல்றன்
காலேஜ் லீவா ப்ரோ
ஆமாம் ப்ரோ இன்னைக்கு லீவு
ஏன் ப்ரோ
இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ் ஜாயிண்ட்ன்றதனால லீவு ப்ரோ
ஓ இல்லனா எங்கனா ட்ரை பண் லால்ல வீட்ல எதாவது கேட்டு வேணா கோர்ஸ் மாரி எடுக்கிற மாரி
நா அதுதான் யூடியூப்லயே கத்துக்கலானு இருக்கன்
ம்
அதுதான் முடில என்னன்னு தெரில
பாருங்க ப்ரோ செவன் ஜி சில்வர் நெறையா இரு போனதில்ல
ம் அதான்
ட்ரை பண்ணி பாருங்க கத்துக்குங்க
அதுக்கப்பம்மா அப்டியே ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் பயங்கரமா
உ ஆச எல்லாருக்குமே இருக்கும் ப்ரோ பட் வந்து உங்கள்துன்னு சொல்ட்டு எதாவது தனியா சிக்னேச்சர் மாரி கிரியேட் பண்ணிக்கங்க அந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க
ஓகே ப்ரோ நீங்க என்ன ப்ரோ பண் எப்டி இது இந்த படிக்கிற சம்பமந்தப்பட்டதெல்லா பாப்பீங்ளா எப்புமே
அவ்ளோவா எல்லாம் பாக்க மாட்டன் பாப்பேன் ப்ரோ எக்ஸாம் டைம்ஸ்ல மட்டுந்தான் எனக்கு வந்து நா வந்து வீட்ல கொஞ்சோ ஃபோர்ஸ் பண்ணி ம்
எக்ஸாம் டைம்ல கேக்கல நானு
நார்மலா கேக்கறீங்க புரிது நா வந்து வீட்ல கொஞ்சோ ஃபோர்ஸ் பண்ணி அதான் வீட்ல கொஞ்சோ ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஒரு இதுல சேந்தன் இன்ஸ்ட்டியூட்ல ஜூக்குன்னு சொல்ட்டு அதுவு சென்னைலதான் இருக்கு சென்னைல வந்து வேளச்சேரின்னு நெனைக்கிற
ம் ம் சோஹோவா
ஜூக்குன்
ம் ஓகே
ஜூக்குன்னு சொல்ட்டு ஒரு கம்பெனி இ ஒரு இதுல இன்ஸ்டியூட்ல வந்து போய் சேந்த ப்ரோ இப்போ அங்கதா படிச்சுட்டு இருக்கே அங்க வந்து ஜாப் கம்பல்சரின்னாங்க அதுக்கு தா போய் சேந்தே இப்போ கவுர்மெண்ட் ஜாபே இருக்கு பட் வந்து ஸ்கில்ஸு டெவலப் பண்ணலான்னு சொல்ட்டு ஜாவாலயே வந்து கொஞ்சோ எக்ஸ்டர்னலா சில்ஸ் போலான்னு சொல்ட்டு போயிருக்கே ப்ரோ
அப்டியா எவ்ளோ ப்ரோ
ஃபீஸா ப்ரோ
ஆஹ்
ஃபீஸ் வந்து எனக்கு தெரிஞ்சன்னா ஒருத்தர் உள்ள வேல பாக்குறாருன்னு சொல்ட்டு டுவல் கேல முடிச்சு கொடுத்தாரு ப்ரோ அதாவது சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸு டுவெல் கேல முடிச்சு குடுத்தாரு அது மட்டு இல்லாம ஜாப் கம்பல்சரி பட் என்னான்னா வந்து வந்து மந்த்லி மந்த்லி வந்து அங்க டெஸ்ட் எழுதணு அதில பாஸ் ஆவணு மார்க் டெஸ்டுனுவாங்க மார்க் டெஸ்ட்ல பாஸ் ஆனாதா வந்து உங்களுக்கு ஜாப் அதுல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீங்க எப்போ வரைக்கு பாஸ் ஆகுறீங்களோ அப்போ வரைக்கு உங்களுக்கு ஜாப் தரமாட்டாங்க அவுங்களே இன்டர்வியூ மாரி
ஏதுன வரையு எல்லா பாஸ்தா
ஆஹ்ஹா இல்ல ப்ரோ அது வந்து ஓரல் டிக்ட்டு இன்டர்வியூ எக்ஸாம்ஸ் ப்ரோ அதாவ்து அவுங்களா வந்து கேப்பாங்க இப்போ ஏன் எனக்கு வந்து போன மாசோ நடந்தது அவங்க ஒரே ஒரு கேள்வி தா கேட்டா நாங்க எதுக்கு உங்கள ஹையர் பண்ணு அப்டின்னு சொல்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு வந்து நா சொன்னே சார் இந்த மாரி வந்து நா ஆக்டிவ் பர்சன் ஆக்டிவா இருப்பே அண்ட் வந்து நியூவா லேர்ன் பண்றதுதா எனக்கு கொஞ்சோ பிடிக்கு அதனால வந்து நீங்க என்ன சேத்துக்கிறீங்கன்னா நா வந்து புது விஷயத்தில கத்துட்டு உங்ளுக்கு ஹெல்ப் ஃபுல்லா இருப்பே சொல்ட்டு சொன்னே பட் வந்து இந்த மாரி சொல்றதே வந்து கொஞ்சோ டிஃப்ரெண்டா சொல்லணு அப்டின்னு சொல்ட்டு நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க லைக் வந்து இப் இப்போ நீங்க என்ன நா வந்து கொஞ்சோ ஆக்டிவ் பர்சன் ஆக்டிவா இருப்பேன்னு சொன்னீங்கள சில பேர் வந்து அது பாசிட்டிவா எடுத்துப்பாங்க சில பேர் வந்து அத நெகட்டிவா எடுத்துப்பாங்க ஏன்னா வந்து ஆக் டிவ் பர்சன்ஸ் வந்து கொஞ்சோ துருத்துருன்னு இருப்பாங்க சோ வேணான்னு சொல்ட்டு சில கம்பெனிஸ் ரிஜெக்ட் பண்ணவு சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க
உம்
ஓகேவா அதனால வந்து அந்த மாரி சொல்ல கூடாது நா வந்து நியூ திங்ஸ லர்ன் பண்ணிக்க கொஞ்சோ ஆர்வமா இருப்பே ஐ அம் அ இன்ட்ரஸ்டட் இன்ன லர்னிங் நியூ திங்ஸ் அந்த மாரி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க துருதுருனு இருக் க்கிறத மறைக்கிற மாரி இருக்கு பட் சொன்ன மாரியு இருக்கு அதே மாரி புது விஷயத் நீங்க கத்துப்பீங்கன்னு சொல்ட்டு அது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்ன மாரி சொன்னாரு அந்த மாரி வந்து இன்டர்வியூ எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஞ்சோ பிரிப்பேர் பண்ணுவாங்க ப்ரோ அவங்க
அப்டியா
ஆமா ப்ரோ
ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ
அதனால தா அங்க சேந்ததுக்கு மெய்ன் ரீசனே வந்து இன்டர்வியூ எக்ஸாம்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்லா கொஞ்சோ ஈஸியா இருக்கு கு அதே மாரி வந்து அங்க வந்து கொஞ்சோ தெரிஞ்சண்ணா இருந்ததுனால கொஞ்சோ கம்மியான ரேட் இருந்ததுனால எ எப்டியோ வந்து நா ஸ்கில்ஸு கத்துக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு ப்ரோ இதுல ஃபோர்ஸ் பண்ணி
ஆ இப்போ
நீ தெரிஞ்ச நீ சேர்னா இந்த மாரி அங்க சொல்லுங்க ப்ரோ
சொல்லு ப்ரோ சொல்லு ப்ரோ சொல்லுங்க சொல்லுங்க
அதா தெரிஞ்சண்ணா இருந்ததுனால கொஞ்சோ வீட் ட அதே மாரி பேசி அப்டே சேந்துட்டே ப்ரோ வீட்ல ஃபஸ்ட் ஒத் துக்கல ஏனா வந்து வீட்ல வந்து எதுக்கு கோர்ஸ்ஸெல்லா சேத்துட்டுன் சொல்ட்டுதா சொல்லிட்டுருந்தாங்க அதுக்கப்புறமாதா வந்து நா வீட்ல ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாரி சேந்தா நல்லதுமா அப்டின் சொ சொல்லி சேந்ததுனாலதா ப்ரோ இந்த மாரி இருக்கு
கம்யூனிகேஷன் இங்கிலிஷ்லே பேசலாமா இல்ல தமிழயு பேசலாமா
ப்ரோ ஸ்டார்டிங்ல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுன்னா இங்கிலீஷ்ல பேசலாம் ப்ரோ அப்டி இல்ல உங்களுக் இங்கிலீஷ் தெரியில்லன் சொன்னீங்கன்னா தமிழ்ல பேசுனு பட் வந்து அவங்க இங்கிலீஷ் சொல்லி குடுப்பாங்க
ஓகே இங்கிலீஷ்ல சொல்லி குடுத்தாலா பரவால
ஆமாம் ப்ரோ
ஆ நம்மளுக்கு எப்டி சொல்றது நம்ம கான்வோகேஷன் வந்து ரொம்போ வே இதுவா எத்துனு போ மாட்டோ
ஆ அப்டி சொல்லி தருவாங்க ப்ரோ அவங்க
ம் ம் ம்
ஆனா வந்து நல்லாதா ப்ரோ இருக்கு அவங்க வந் அங்க ஏனா வந்து மேக்சிமம் எனக்கு தெரிஞ்ச அண்ணா ஒரு த்தர் இருந்தனால புஷ் பண்ணாரு கொஞ்சோ நெறைய எடத்துல இந்த மார் ரி பண்றா இந்த மாரி பண்ணா பாஸ் ஆய்ட்லா சொல்லிட்டு அதுவு மெயினா எப்ப பண்ணாருனா மார்க் டெஸ்ட் அப்போ வந்து எனக்கு ரொம்ப கம்யூனி கேஷன் லோவா இருந்துச்சு நா வந்து ஒரு ரெண்டு கிளாஸா வந்து தமிழ்லதா பேசிட்டு இருந்த ஒரு நாலு பேர் இங்கிலீஷ்ல பேசுவாங்க மீதி ஒரு ஆறு பேர் வந்து தமிழ்லதா பேசிட்டுருந்தாங்க அதுல நானு ஒருத்த அவர்தா சொன்னாரு நீ புரோக்கன் இங்கிலீஷே பேசுனா கூட நீ இங்கிலீஷ்ல பேசுனேன் வை உனக்கு மார்க் கெடைக்குன்டான் சொன்னாரு அப்டியே வந்து கொஞ்சொ கொஞ்சமா புரோக்கன் இங்லீஷ் பேசி பேசி நா பேசுறதுலா அவங்க தப்பு ஃபஸ்ட் ஸ்டாட்டிங்ல சொன்னாங்க கொஞ்சொ அசிங்கமா இருந்துச்சு என்னாடா பத்து பேர் முன்னாடி தப்பா சொல்றாங்கல்லேன் சொல்ட்டு அப்டியே வந்து அவர்கிட் ட இது எத்துன்னு போய் சொன்ன அண்ணா நீ சொன்னேன்னு சொல்ட்டு பேசுனணா அவங்க இந்த மாரி சொல்றாங்கன்னா அப்டின்னு சொல்ட்டு அவர் வந்து நீ இப் ப்போ கத்துக்குனல்லடா நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சோ கரெக்ட்டா பேசுவ அப்டின் சொன்னோன அப்டியே கொஞ்ச கொஞ்சமா போய் இங்கிலீஷ் இப்போ ஓரளவுக்கு ஓகேதா வ அங்க இங்கிலீஷ் கிளாசஸ்ல நடக்கும் அதுல வந்து நெறைய பேர் இருப்பாங்க என்ன நம்ம இங்கிலீஷ்ல பேச தமிழ்லயு பேசலா எப்டி சொல்றதுனா ஒரு டாபிக் சொல்லாங்க ப்ரோ இப் போ வந்து ரீசென்டா வந்து இப்ப போன மாசோ என்ன டாபிக் நடந்துச்சுன்னா இப்போ சோசியல் மீடியா குட் ஆர் பேட் அத வச்ச கொஞ்சொ டாபிக் சொல்லுங்க அப்டின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்தாங்க ப்ரோ அதுல வந்து ஆறு பேர் வ ஆறு பே பத்து பேர் இருக்கோ அஞ்சஞ்சு பேரா வந்து போட்டுருவாங்க ஓகேவா அஞ்சு பேர் வந்து சோசியல் மீ ஆ அஞ்சு பேர் வந்து சோசியல் மீடியா குட்டுன் சொல்ட்டு பேசனு அஞ்சு பேர் வந்து சோசியல் மீடியா பேடு பேட பத்தி எடுத்து பேசணு
ஓகே
அதுல வந்து நீங்க தமிழ்லயு பேசலா இங்கிலீஷ்லயு பேசலா பட் வந்து நீங்க இங்கிலீஷ்ல பேச ற்ற வரைக்கு உங்களுக்கு இது கெடைக்காதுல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ண விட மாட்டாங்கள சோ அ இதுலயு வந்து இப்ப கொஞ்ச கொஞ்சமா நாம இப்ப போன மொற தப்பு பண்ண நெறைய இங்லீஷ்ல வந்து ஏடா கூடமா சொல்ட்ட பட் வந்து ஓகே ப்ரோ இப்ப இங்லீஷு
அப்டியா
ஆமா ப்ரோ
ம் ம் ம் அது எப்டி சொல்றது நம்ளு அது இன்ட்ரெஸ்ட் இருக்ணு ஒடனே அ அ அ
ஆனா வந்து எப்டி சொல்றது நீங்க அசிங்கப்படுவீங்கன் பாத்தீங்கன்னா இப்போ கேள்ஸ் இருப்பாங்களோ கண்டிப்பா கேள்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்துவாங்க தா சாருங்கள்லா நா வந்து என்ன சொன்னனா ஐடோன் நோக்கு சம்திங் சொல்ட்ட அந்த மாரி சொல்ல கூடாதுன் சொல்ட்டு அது எத்து குத்தி காம்ச்சாங்க அது வந்து கொஞ்சோ அசிங்கப்படுத்துற மாரிதா இருக்கு பட் வந்து அது நீங்க கத் கத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இது பண்ண மாட்டிங்ககிற ஒரு நீங்களே உங்க மனச சமாதானப்படுத்
ஓகே அ அ
அதுதா ப்ரோ நீங்களே இங்க சேறீங்கன்னா இங்லீஷ்லயே பேச ட்ரை பண்ணுங்க ப்ரோ ஏன்னா புரோக்கன் இங்லீஷ் பேஸ்னாதா ப்ரோ இது இல்ல ஸ்கில்லு இதாவு
ஆமாமா
அதே மாரி எங்க ப்ரோ
நம்ம எப்டி சொல்றது நம்ம பசங்கிட்ட ஜாலியா பேசுறோ இங்லீஷ்ல
ப்ரோ நம்ம பசங்கிட்டே பேஸ்னா என்னாப்பா இங்லீஷ் புலுத்தியான் கேப்பாங்க
ஆஹா ப்ரோ சும்மா விளாடுவோ ப்ரோ நாங்க க்ளாஸ்ல இந்த மாரி தா பேசுறாங்க இங்லி ஒன்லி இங்லீஷ்சு சும்மா பேசினே இருப்போ ஒவ்வொருத்த ஜாலியா காமிடி பண்ணுவால அந்த மேரி இந்த மரி தமிழ்ல பேஸ்னா அடிப்பாணுங்கோ
ஓ தமிழ் அந்த கேம் தமிழ்ல பேஸ்னா அடிப்பாங்க இங்லீஷ்ல மட்டுந்தா பேசணு
ஆமா நாங்க ஒரு ஆர் ஆறு பேர் மட்டு
நா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டல்லா பேச மாட்ட ப்ரோ ஏனா வந்து அவனுங்க கலாய்ப்பானுக தேர்ட் நீங்க வந்து எனக்கு ரெண்டு சாய்ஸ் தரிங்க தேட் பெர்சன் கிட்ட போய் இங்லீஷ்ல பேசுணு அவரு ஃப்ரெண்ட்டு கிட்ட போய் இங்லீஷ்ல பேசணு ஆனா தர்ட் பர்சன் கிட்ட பேசிட்டு போய்டுவ ஹலோ
ஓகே ஓகே ஆ சொல்லு ப்ரோ
அதனாலதா ப்ரோ
ஆ ஆ எப்டி பாஸ் அதல்லா ஒண்ணு இல்ல ப்ரோ ஜாலியா இருக்க
உங்களுக்கு நல்ல ஃப்ரென்ஷிப் நானா ப்ரோ நா கால்ல வந்து இது சாப்ட ப்ரோ இட்லி நீங்க ப்ரோ
கால்ல தோசாப்ட மதியானோ சாப்பல்லயா
இல்ல ப்ரோ கொஞ்சோ வெளிய வந்த அப்டியே சும்மா ஒரு ஜாலியா ப்ரெண்ட்ஸ்ங்க கூட இருக்கலான் சொல்ட்டு காலேஜ் இன்னைக்கு லீவ் போட்ட
ம் ம் ம்
ஏனா வந்து காலேஜ்ல வந்து இப்பதா ஃப்ரெஷர்ஸ்க்கு கொஞ்சோ எடுக்கிறதுனால க்ளஸஸ் எதுமே இருக்காது
அ அ
அதனால வந்து அப்டியே கொஞ்சோ லீவ் போட்டு அப்டியே சும்மா வெளிய ஃப்ரெண்சுங்க கூட வரலா ஏனா வந்து இப்போ ஒரு டூ இயர்ஸா இவங்க கூடலா டைமே ஸ்பெண் பண்றதுல்ல அப்டியே வரலான் சொல்ட்டு வன்ட்டமா
செம்முக்கே செவன்டீன் தானா ப்ரோ செம்முக்கு செவன்டீனா இல்ல வருஷத்துக்கு செவன்டீன் தானா
இல்ல இல்ல செம்முக்கு செவன்டீன் ப்ரோ செம்முக்கு செவன்டீன் தௌசண்ட்
ஓகே
உங்களுக்கு ஃபீஸ் அதிகமா இருக்குல்ல வேல்ஸ்ல
எங்களுக்கு இருபதாயிர ப்ரோ செம்முக்கு
பரவால்லையே ப்ரோ
இந்த வேல்ஸ் இல்ல ப்ரோ வேல் டெக்கு
ஒன்லி பாய்ஸா
இல்ல இல்ல பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்தா வேல் டெக் வேற வேல்ஸ் வேற ப்ரோ வேல்ஸ் வேல்ஸ் யூனிவர்சிட்டி வேற வேல்ஸ்
வேல் டெக் வேற ஓகே ஓகே ஓகே நா வேல்ன்னு நெனச்ட்ட
இல்ல எல்லா வேல் டெக்னா வேல்ஸ் வேல்ஸ்ன்தா நெனச்சுக்கிறாங்க
அங்க பரவால்ல ப்ரோ ஃபீஸ் டுவெண்டி க பிகாமுக்கு பரவால்ல இங்க மார்னிங் ஷிப்ட் கவர்மெண்ட் இல்ல இங்க மார்னிங் ஷிப்ட்டு செவன் தௌசண்ட்ணு
உங்களுக்கு நீங்க மார்னிங்கா ஈவினிங்கா
நா ஈவினிங் ப்ரோ பிரைவேட் ப்ரோ மார்னிங்கு கொஞ்சோ மார்க் கம்மியா இருந்ததுனால கெடைக்கல இன்னொரு இது ஃபிப்டி மார்க் த்ரீ ஃபிப்டிக்கு மேல எடுத்துர்ந்தா மார்னி்ங் குடுத்துட்ருப்பாங்க அதுவு இல்லாம பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மார்னிங் இல்ல
ம் ம்
எனக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தா வேணுன் சொல்ட்டு நின்னு எடுத்த
ஓகே ஓகே
அதா சொன்னன்ல கவர்மெண்ட்ல வேணுன் சொல்ட்டு
ஆமா
அதனாலதா
பரவால்ல ப்ரோ ப்ரோ எடுக்கணுன் நினச்சீங்க எடுத்தீங்க அவ்ளோதா
எடுத்துட்ட இப்போ ஒன்னு பண்ண முடியாது மாத்த முடியாது
ம் ம்
நீங்க ப்ரோ நீங்க எய்ம் வச்சு எடுத்தீங்களா எப்டி
ம் நானா நா நெக்ஸ்ட் எம்பிஏ படிக்கலான்தா எடுத்த பி கா ம் படிச்சுட்டு அப்டியே ஆர்ட்ஸ் படிச்சுட்டு அப்டியே எம் பி ஏ படிக்கலா
ஆமா ப்ரோ எப்டியே டூ தௌசண் டுவெண்ட்டி செவன்ல பாஸ் அவுட் ஆய்ட்டு டூ தௌசண்ட் மேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எய்ட்ல வேல தேடின் சுத் ட்டு இருப்போ ஆர் வேலைல இருப்போ அதுக்கப்ற ரெஸ்பான்சிபிலிட்டி படிச்சாதா ப்ரோ ப்ரோ இப்போ நா வந்து பார்ட் டைமால்லா போய்ருக்க ப்ரோ பிடிச்ச இட த வேல செய்வ என்ன வந்து ஒரு டூ த்ரீ இடத்துலல்லா கூப்ட்டாங்க வெல்டிங் கட் ல்ல அந்த மாரிலா எனக்கு பிடிச்ச இடத்துலதா வேல செய்வ எ ஃப்ரெண்டு் கடைல போய்ட்டா
என்ன பண்ணுவீங்க
அதாவது இப்ப வெல்டிங்கு ஒரு தெரிஞ்சன்னா இருந்தார் ப்ரோ அவர்கிட் கிட்ட வந்து ஒரு சும்மா போன ரெண்டு நாளு
ஆ
வேல பாக்கற பையனே இந்த மாரில்லா வேல பாக்க மாட்டாண்டா அதாவது வந்து ஆ ஒரு தேர்ட்து ஃப்ளோர் ப்ரோ கீழே இருக்கூ வண்டில எக்யூப்மெண்ட்ஸு அவரு எதாவ்து மறந்துருவாரு அங்க வேல பாக்கற பையனே போனானா நீயே போயெத்துனுவான்னு சொல்லுவார் நான் போறன கொஞ்ச துருத்துரு இருப்பேன்ல்ல நானு
ம் ம் ம்
போயெத்